ஹலோ கேக்குதாத்த ஆஹா நல்லாருக்கே அத்த
ம் செல செஞ்சுட்ருக்கீங்க பிஸியா
ஆமா டிகிரி அத்த
ஆ என்ன செஞ்சி
இன்னாத்த செஞ்சுன்னுருக்கு ஊ சாரி அத்த சும்மா உக்காந்துனு இருக்க அத்த ம் ஆமாத் இன்னைக்கி வந்து மம்மி செஞ்சாங்க தா இது ஆ நெய் சாதமோ ஆ நேத்து நே த்து வச்ச சிக்கன் கிரேவி அப்பறோ முட்ட ஆம்லேட் போட்ட
ஒரு சிக்கன் கிரேவின் சொல்லட்டியா
சிக்ஸ்து சென்சு சொல்லிருக்கோ
சொல்ல உங்க டாடியோட பேவரட்டு கரெக்ட்டா
உஹம் இது வரைக்கு அம்மா சிக்கன் கிரேவி பண்ணதுல இன்னைக்குதா பஸ்ட் டைம் ஜி கே நெய் சாதத்துக்கு சிக்கன் கிரேவி பண்ணிருக்காங்க
இதுவரைக்கு முட்ட தா ஆம்லேட் போட்டு ஆ வறுவல் பண்ணுவாங்க எக்கு பாயில் பண்ணிட்டு வறுவல் பண்ணுவாங்க
ம் ம் ம் ம்
அது நல்லாருக்கு இது ஈ எனக்கு இப்ப இது ரொம்ப புடிசிச்சி
செம காம்பினேஷன் இல்ல தேங்கா பால் சாதனால சரி ம் அப்பற இந்த கீரைஸ் ஆனா சரி
பி எட் காம்பினேஷன் பேசலாமா அத்த
பி எட் காம்பினேஷன் பா நா ஆசையா பூஸ்ட்டு எடுத்து வாயில போட்ர பூஸ்ட் நியாபக வந்துடுத்தா
நீங்க நெய் சாதத்துக்கு ஆ சாம்பார் ஊத்தி சாப்டுவீங்களா
ம் ம்ஹும்
என்னங்கத்த ஒன்னுக்கேவா
என்னங்க காம்பினேஷன் சீ வேணா வேணா நா சாப்பாடே வெறுத்ருவே கம்பினேசன்ல பேசலா போல
ம் செரி கீ ரைஸ்க்கு வந்து பன்னீர் டிக்கா மசாலா ஆ ஒகே இது ஓகே புல்கா சாப்புட்றீக்ங்களா அத்த
கேள்விப்பட்ருக்க அப்டினா என்னா சேம் இந்த வேடு கேள்விப்பட்ருக்கே
புல்கானா எ எண்ணெ எதுமே ஊத்தாம சப்பாத்தி செய்வாங்க எ ஸ்டவ்வுல வெக்காமல் ரொ அ ரொட்டி அ
ம் ம் ம் ம் ம் கரெக் கரெக்ட்டு
சாப்ட்ரிக்கீங்ளா
நா சாப்ட்ருக்க நானே செஞ்சிப்பே
ஃபா சூப்பர்
ம்
ம் அதுதா எங்களஅப்பா முன்னாநேத்து ஒரு காம்பினேஷன்ல சாப்ட்டார் ஐயோ மறந்துட்டே
நல்ல வேல மறந்திடு மறந்திடு என்னாது
இல்ல ஞாபக வரு சொல்லுவே
உங்க டாடி அதுக்கு மேல காம்பினேஷன்ல சாப்டுவாரு அதனால வேண்டா
ம் மிச்சரு போட்டு இட்லி சாப்ட்ருக்கீங்களா
நோ மிச்சர்ல இட்லி எப்டி அதுவு ட்ரையி இதுவு ட்ரை எப்டி உள்ள போகு
ஆ உள்ள போகுமே அதுதா மேட்டர் சாம்பார் ஊத்தணு அதுல
ஆ சாம்பார் ஊத்தினா ஓகே
ஆ நா வந்து தோசைக்கி ஸ்வீட் மிச்சர் வெச்சி சாப்புடுவே சாம்பார் எதுமே ஊத்தாம ஆ அது சம்மையா இருக்கு
ம்
சீரியஸா சம்மையா இருக்கு சாப்ட்டு பாருங்க
நீ சொல்லு நீ சொல்றது எது நா ட்ரை பண்ற வேணா சொல்றே உனக்கு
சப்பாத்தியோட முட்ட சாப்ட்ருக்கீங்ளா எப்டி சொல்றது சப்பாத்தி போட்டுட்டு சப்பாத்திய வந்து முட்ட ஆம்லேட்ல முக்கி எடுப்பாங்கல்ல
ஆ ட்ரை பண்ணிற்கே அதாவது சப்பாத்தி சப்பாத்தி ரோல் பண்ணிட்னு சப்பாத்தி தேச்சிட்டு அது மேலே முட்ட அடிச்சி ஊத்தி கூடோ ஆம்லெட்டா ப்ரெட்க்கு ஆம்லெட் போடுவோல்ல ப்ரெட் ஆம்லெட் அது மாரி சப்பாத்தி ஆம்லெட் போட்டுட்டு ஆ சப்பாத்தி ஆம்லெட் போட்டுட்ட
நா இப்போ உங்க வியடான ஃபுட்டு சாப்ட வெச்சி டென்ஷன் ஆக்க விரும்பல அப்புற பாத்துக்லா
அது சாப்ட் அதாவது அதா சாப்பா நா சாப்ட்டது இல்ல பிள்ளைங்களுக்கு குடுத்துருக்க
ஆ
ஹெல்த்தியா சாப்புட்டுன்ற மாரி பிள்ளைங்க சாப்ட்ருக்காங்க
சாம்பார்ல ஐஸ்கிரீம் போட்டு சாப்ட்டு இருக்கீங்ளா அத்த
நோ எ ஃபேவரட் ஐஸ்கிரீம் கொல பண்ணாத
சே அப்போ ஐஸ்கிரீமோட குலோப் ஜாம் சாப்டுவீங்களா
ஆ
ஆ அது நல்லா இருக்கு வெயிலை
ஆ அத ஐஸ்க்ரீம் கூட வந்து எப்டி சொல்றது குலாப் ஜாமு நல்லா இருக்கு அப்போ இந்த இதுலலா குடுப்பாங்களே ம் பிஸ்கட்ஸ்ல்லா போட்ட அந்த ஓரியோ பிஸ்கட்டு அதெல்லா குடுப்பாங்கள
ஆ ஆ ஆ அது நல்லா இருக்கு அது த நா
அதுவு அதுவு சாப்ட்ருக்க
சொல்லு ஏதோ சிரிக்கிற சொல்லு
வேனா டென்ஷன் ஆய்டுவீங்க
தெரியுது சொல்லு ஏதோ உனக்கோசோ சொல்ல போற ம்
இல்ல வேணா பரவால
அத்த மேல அவ்ளோ பயோனா சரிதா ம்
நீங்க எதுனா சொல்லுங்க உங்க வியர்டு காம்பினேஷன் பேசலா நல்லா இருக்கு
எனக்கெல்லா வியர்டு காம்பினேஷன்ல்லா ஆஹா நம்மல்லா டீசெண்டா போய்ட்டு எல்லாத்தையு சாப்பிட்றதா தெரியமே தவிர இந்த வியர்ட்லாம் வந்துட்ட பிறகு தா யோசிச்சு யோசிச்சு சிரிக்கிற மாரி இருந்தது
குலோப் ஜாமுன்லா சாப்புட்ணுனு ஆசையா இருக்கு
ஆர்டரு போட்டு சாப்ட்ருக்கீங்களா
என்து
காபிஃல மாத்திர
ஓ
போ உங்கக்கு சின்ன வயசுல குடுக்கவே இல்லையா சின்ன வயசில எனக்கு போன் வீட்டால மாத்திர போட்டுக் கலந்து கலந்து குடுத்துருவாங்க நா குடிக்க மாட்டேன்ட்டு
ஓ உங்க சின்ன பசங்க இந்த வேலல்லா எனக்குல்லா மாத்திர போடுறதுனா நீங்க தண்ணி குடுத் து மாத்ர குடுத்தா அங்கே தாமுழுங்கிடுவ ம் சின்னத்தா பண்ற அமர்களமா இருக்கு வாழைப்பழத்துல மாத்திர வச்சிருக்காங்க அவனுக்கு புத்தில மாத்திர வச்சு முழுங்க சொல்லிருக்காங்க அதா அந்த வாழை உள்ள மாத்திர வச்சி முழுங்க என்னெல்லா கத சொல்லுவாங்க தெரிமா இத அப்படியே இந்த வாழைப்பழத்த நீங்க இவ்ளோ தூரோ வரைக்கு கடிக்கணும் கடிக்கவே கூடாது வாழப்பழத்த அப்படியே மன்னிசிட்ணு இது வந்து ஸ்பெஷல் வாழப்பழோ அப்டில்லா சொல்லி அவனா மாத்த டம்ளர்ல வெஸ்ட்டே இப்போ வரைக்கு அவ மாத்திர போடணும்னா தெணருவா
ஆனா எனக்கு வந்து மாத்தர போட்றதுலா ஓகே அதெல்லா பயோ இல்லாம மாத்தர போட்டுப்பா பயோ இல்லாம ஊசி போட்டுப்பா எங்க சின்னா அத்தா தா ஊசி போட்ணுனாவை டாக் டர் கிட்ட போணும்னா நல்லாயிடுவா பீவர் வீட்ல பீவர் எடுக்கு கொதிக்கு டாக்டர் கிட்ட போலா களம்பலா அப்டின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல போயி ஒக்காந்து நெக்ஸ்ட் பேஷண்ட் அவ இருப்பா கிளியரா இருக்கு நோ சிம்டம்ஸ் அப் ஃபீவர் நாத்திங் நீ நல்லா இருக்குற வீட்டுக்கு தா அம்சுவிட்ருவாங்க
ம் பயத்துலே எல்லா நோயு போயிடும் போல
ஆமா அதே மாரி அவனுக்கு நயன்த் ஸ்டாண்டர்ல அப்பன்டீஸ் இருந்துச்சி அப்பண்டீஸ் ஆப்பரேஷன் பண்ணணும்லா அது பெரிய மிரக்கலா ஆயிட்டேன்னு சொல்லுவே டாக்டரு அப்பன்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணனும் இன்ட்டு அவனுக்கு வந்து ஃபாஸ்டரு கிட்ட பிரேயர் பண்ணிட்டு எனக்கு கத்தி படக்கூடாது அப்டின் சொல்லிட்டு பிரேயர் பன்னிட்டு போனா ம் பேகெல்லா பேக்குடு உள்ள ட்ரெஸ்சு பைபிலு திருச்சேதெல்லா விவிலியோ எல்லா குட்டிகுட்டியா ஃப்ரூட்ஸ் எல்லா பேக் பண்ணி சிரிக்கப் போறாங்க மம்மியு பளிச்சின்னு போறாங்க அ
அந்த நிவின் டாக்டர் கிட்ட வந்து அப்றம் முஷ்டு ஆப்ரேஷன் பண்ணி ஒடனே அட்மிட் பண்ணி ஒடனே அட்மிட் பண்ணிக்கலான்ட்டு இன்னொரு டாக்டரு சீஃப் டாக்டர் வராங்க அவுங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு அப்பன்டீஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருமா ரெப்ரஸ் பண்ணிட்டு வரேனு சொல்லிட்டு வந்து செக் வந்து ஒன்னுமே இல்லியே இட்ஸ் பைன் இட்ஸ் நார்மல் அப்டின்றாரு டாக்டர் இல்ல டாக்டர் ஒழுங்கா செக் பண்ணுங்க அப்டேட் அப்பன்டிஸ் சைக்கிள்ஸ் எழுதிக் குடுத்து இருக்காங்கன்னு திருப்பியு பாத்து செக் பண்ணிட்டு ஸ்கேன் எல்லா பாத்துட்டு நத்திங் ஹி ஹிஸ் கம்ப்ளீட்லிஃபைன் எதுவுமே இல்ல அப்டின்றாங்க நீயே வீட்டுக்கு வந்து ஹாஸ்டலே காலியாகுது சோ ஒரு ஒரு ஒரு டாக்டர் எழுதிக்குடுத்தத அப்டியே டஸ்ட்பின்ல போட்டு ஒன் சீஃப் டாக்டர் நத்திங் என்ற ரிப்போர்ட் நடுவுல எந்த கெடையாது எப்டியு கிட்ட வரத்து சொல்ல வந்த சாப்புட்டு
இது எனக்கே புதுசா இருக்கு இந்த நோய் எயா எயா மீன் காம்பினேஷன் பத்தி கலய்க்கிறீங்க ஏ இத பாருங்க ஹாஸ்பிட்டல் நாலே தெரிக்க தெரிக்க ஓட்றாங்க அது கூட பரவால்ல நோயு ஓடுது இதெல்லா ரொம்ப வித்தியாசமா இருக்கு
அப்டிதா எயா சின்னது சொல்லு நா பெருசா எக்ஸ்பிளனேஷனோடு சொல்லுவா ம் அப்பறோ ஒங்க ஈவினிங் ரொ
அப்பறோ என்னங்க ஈவினிங் ரொட்டினாத்த இப்ப போய்ட்டு கடைக் போய்ட் டீ குடிக்கலா அப்டின் நென்ச்சே
கடைக்கி போய்ட்டு டீ குடிக்க போறியா பேட் கேல்
ஆமா அத்த நீ நீ லீனா வீட்ல தான அத்த டீ போட்டு குடிக்கிறே ஒரு நாளாவது டீ போட்டு வெ வெள்ள டீயு பப்ஸு செம்மையா இருக்கு அது சாப்ட்டுருக்கீங்களா
ஆ குட் டீ பப்ஸு சொல்றியா ஓகே டீ கூட எது வேணாலு நா சாப்ட்டுவே
டீயோட சாம்பார் சாதோ
அய்யயோ வேணா பாப்பா
எங் கூட இன்னு கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா அவ்ளோதா வியடு காம்பினேஷன்லய செத்துருவீங்க
கண்டிபா சோர மாட்ட உங் கூட அது சேரவே மாட்ட ஒ புள்ள சொல்லி வெப்பா இந்த புள்ள கூட சேராதன்னு
நா அவங்க வீ அ சேரி ஆ சேரிங்க